ஹலோ வணக்கம்மா ஆஹ் கேக்குதுமா
எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கோமா நீங்க நல்லா இருக்கீங்களா
அப்பா ஆஹ் சாப்ட்ங்களா ஹான் சாப்டாச்சு சரி உங்க ரெண்டு சண் காலேஜ் கிளம்பிட்டாங்களா
அவங்க வெளியே இருக்காங்க அவங்க தனியா பிஜில ஒருத்தர் ஹ ஹாஸ்டல்ல ஒருத்தர் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க பிஜில ஒருத்தர் வந்து வேல தேடிட்டு இருக்காரு அஹ் ஆமாம் வெளிய ஹாஸ்டல்ல இருக்காங்க நானு என் வீட்டுக்காரறு மாமியார் மாமனார் தான் இருக்கோம் இங்கே
இருக்காங்களா
ஆஹ் முடிச்சுட்டாங்கம்மா பெரிய பையன் எம்பிஏ முடிச்சுட்டு வேல தேடிட்டு இருக்கான் சின்னவன் வந்து எம்சிஏ முதல் வருஷம் படிச்சட்டு இருக்கான்
முதல் வருஷம் படிக்கிறாரா சரி சரி சாப்பாடுல்லாம் அங்கயே சாப்பிடுவாங்களா
ஆஹ் ஆமாமா பெரிய பையன் முதல்ல வந்து பிஜில இருந்தாரு அதுக்க அப்புறமா எங்க தங்கச்சி வீடு அங்கதான் இருக்கு அவங்க வீட்டுலதான் தங்கி ஆம்மா
செரி செரி ஓ செரி செரி ஆஹ் பெரிய பசங்கன்னா சமாளிச்சிக்கலா கொஞ்சோம்
என்
ஆம்மா ஆமா கரெக்ட் கரெக்ட்
நாங்க அந்த அந்த டைம்ல வந்து இந்த இந்த மாரி எல்லாம் கிடையாதுமா பசங்களோடவே ஓட கரெக்டா இருந்தது அந்த அந்த நேரத்துல வந்து இந்த இப்பதான் இந்த ஒரு நாலு வருஷமா தான் இந்த மாரி வந்திருக் ஆ
கரெக்ட் கரெக்ட்
அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடையாது அஹ் கான்ட்ராக்ட் ம்ம் கான்ட்ராக்ட் இதுல இந்த மாரி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து நெறைய வேல வாய்ப்புகள் வந்து கிடைக்கறிறது ரொம்ப குறைவாதான் இருந்தது அப்போதைக்கு எதுவுமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம்
ஆமா ஓ அப்டிங்க
ஆமா அவங்க என்ன பண்றாங்க கா அவங்க வந்து நமக்கு இப்போ அவளுக்கு நூறு ரூபா வருதுனா அப்டினா அவங்க வந்து அவங்க கீல ஒரு நாலூ பேர் வச்சுட்டு அவுங்க வந்து ஒருத்தர்த்தர்கு பத்துருபாதா தராங்க அவங்க எந்த வேலயுமே செய் செய்யாத அறுவது ரூபா அவங்க எடுத்துக்குறாங்க பத்து ரூபாய் கொடுத்து நம்மகிட்ட அவங்க வேலையை வாங்கறாங்க அந்த மாரிதான் நடந்துட்டு இருக்கு நம்மளும் ஏதோ நம்ப சும்மா இருக்கறதுக்கு இந்த டைம வந்து நம்ம அஹ் உபயோகப்படுத்தி அப்படின்றதுக்காக வரது வரட்டோம் அப்படின்னு நாம பண்ணிட்டு இருக்கோம்
ஓ அப்படிங்களா
ஆமா ஆமா அந்த மாரிதான் நடக்குது இப்பல்லாம் ப்ராப்பரா நம்ம போய்ட்டு வேலை பண்ணனும்னா இப்ப நான் எங்கிட்ட வந்து பிளஸ் டூ சர்ட்டிபிகேட் மட்டும்தான் இருக்கு ஆனா கம்மி அப்படின்னாலும் டிகிரி சர்ட்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் வெளியே கம்பெனியில வேலை தராங்க ஆஹ் அது இல்லாத இப்ப என்னால முடியும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிகிட்டாங்கனா வேலை வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு என்னோட சர்டிபிகேட் தேவை கிடையாது ஆனா கம்பெனில நம்ப ப்ராப்பரா உக்காரனும்னா சர்டிபிகேட் தேவப்படுது அவங்களுக்கு
அதனால நம்ப கிட்ட காசு கம்மியா கொடுத்து ஒரு வேலையும் வாங்கிக்கறாங்க
ஆமா அவங்க அந்த இதுல வந்து வேற ஏதோ வேலை பண்ணிக்கிறாங்க போல உம் இந்த மாரிதான் நடக்குது ஆஹ் ஆமா ஆமா நான் பா்த்திருக்கேன் அது அஹ் அவங்க அந்த மாரி அறுபது பெர்சன்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க வெறும் நாற்பது பெர்சன்ட் மட்டும்தான் நமக்கு தராங்க உம் இந்த மாரிதான் ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே
ஆனா கஷ்டத்துக்குன்னு வேலைக்கு வர்வங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல்ல ஒரு நாள் ஃபுல்லா உக்காந்து கஷ்டப்பட் வேலை பாத்துட்டு அதுக்கு உன்டான கூலி இப்ப கிடைக்கிறன்னா கஷ்டமாதான் இருக்கும்
ஏ சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வரட்டும் இப்போ வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வரட்டும் அப்படி தானேம்மா நம்ப எல்லாரும் இருக்கோம்
ஆமா ஆ நம்ப சும்மா ஒண்ணும் இல்லையே மத்தவங்கள விட ரெண்டு மடங்குல வேலை பாக்குறோம் வீட்டு வேலையும் பாக் அப்ப குழந்தைங்களையும் பாக்
இருக்கும் ஆனாலும் நம்ம வந்து ஒரு நம்பமளா நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன மொத்தமாவது நம்மளுக்கு வரணும் தானே நம்ம பாக்குறோம்
சும்மா இருக்க கூடாது அதனால ஏதோ ஒண்ண பண்ணு ஆன அதோட வேல்யூபிள் டைம் யோ ஏதோ ஒண்ணு பண்ணனு நம்ளுக் தோன்றதே பெரிய விஷய எத்தனையோ பேர் சும்மாவே இருக்காங்க ஆ அதா ஆனா நம்ளால அப்டி இருக்க முடியலியே
ஹ ஆமாம்மா இல்லம்மா அது கண்டிப்பா இருக்கோன்னு ஏ கண்டிப்பா நா என்ன சொல்றன்னா ஆ பெண்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ட் ரொம்ப தேவ என்ன தா வீட்டுக்காரரு அப்பா அம்மா இவுங்க எல்லாருமே தன் காசு குடுத்தாலு ஆ நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது
ஆமா கண்டிப்பா கணக் கேபாங்
ஆ ஹா அதா சொல்றே இப்ப நம்ம வந்து யாருக்காவது இப்ப நா வந்து இப்ப கூட பொறந்தவங்களே இருக்காங்க அவுங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யுணு அப்டின்னாலுமே இவுங்குளுக்கு நம்ம எவ்ளோவுக்கு செஞ் சோ என்ன செஞ்சோ கணக்கு சொல்ணு அதே நாமலா சம்பாதிச்சோன்னா நம்பளோட பணத்துக்கு நம்ம கணக்கு சொல்லனுன்னு அவசி யு கடையாது அதே மாரி நம்ம நாம ஒன்னு வீணா செலவடிக்க போறது கடையாது நம்மளு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனால நம்ம ஒன்யு வீணடிக்க போறது கடையாது ம்
அந்த கஷ்ட நம்ளுக்கு தெரியு ஆனா வந்து அவுங்க பை சாவா இருந்தா நம்ம கணக்கு சொல்லணு நம்ம பைசா வாந்தா கணக்கு சொல்ல தேவல இல நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கலா
அது தா அதுக்காண்டி தா ஒ சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு ஒன்யு அவுங்க கணக்கு கேட்கறதுலையு தப்பு கெடையாது ஆனா ஒரு ஒரு நேர வந்து நம்ம என்னடா நம்ப நம்மளுக்கான அடையாள எங்க இருக்கு அப்டின் தேட வேண்டியதா
ஆ
அதுக்காண்டி கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு தொழில் நம்ளுக்கு அப்டின்னு இருக்கணு இது நீங்க இது தவிர வேற ஏதாச்சு பண்றீங்களா
புரில
இப்ப நா வந்து இந்த மாரி சின்ன சின்னதா கிடைச்சா இது பண்ணுவே அப்டி எதுவு கிடையாது அப்டின்னா நா டைலரிங் பண்ணுவே புடைவங்களுக்கு வந்து முந்தாணிக்கு குரோஷா ஒர்க் பண்ணுவ அந்த மாரி நீங்க ஏதாச்சு பண்றீங்களா
நா வந்து பெயிண்டிங் பண்ணுவ சாதாரணமா எனக்கு போர் அடிச்சுது அப்டின் சொன்னா பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவ
அ செரி செரிங்மா நீங்க போய் கத்துக்கிட்டீங்களா
அது வந்து கத்துக்கல மீன்ஸ் எனக்கு ஜாஸ்தி ஈடுபாடு உண்டு அதனால வீட்லயே பிராக்டிஸ்லா நா பண்ணுவ அது எ பசங்களு இப்போ அதே மா தி அவுங் களும் வரைய ஆரம்பிச்சிட்டா இப்ப எல்லாமே யூ டியூப் பாத்துதான் கத்துக்கறாங்க அவ்ங்க
ஆமா ஆமா ஆமா நானே எல்லாமே யூடியூப் பாத்துதான் கத்துக்கிட்டேன் நானும் உம்
அந்த மாதிரி நெறைய விஷயம் இருக்கு யூடியூப்லயே பாத்து நம்ம கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயம் இருக்கு ஏகப்பட்ட சமையல் குறிப்பும் அதுல இருந்துதான் எடுக்குறோம் நம்ப செரி அது மாதிரி ஒரு நல்ல யாராது சொல்லி தர மாதிரி ஏதாது ஒரு சேனல் வச்சிருப்போம் அத பார்த்து கத்துக்கறது
ஆனா நான் அதிகமா தேடிட்டு இருக்கேன் இப்ப வந்து மாசம் இருந்தோம் இப்ப வந்து இது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கு அதுக்கப்புறமா இதுவும் கிடையாது ஆனா ஏதாது ஒரு பர்மனன்டா ஒரு மாசம் இவ்ளோ அப்டின்னு வர மாரி ஏதாவது இருக்கா அப்டின்னு தான் தேடிகிட்டுருக்கேன் மா நானு
அது மாரி கிடைக்கவே மாட்டேங்கிது நம்ப நம்மளும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆன இந்த மாரி எதுவும் கிடைக்க மாட்டிங்கு எதுமே வந்து கொஞ்சம் குறுய நாள் தான் ஓடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேல முடி அதுக்கப்புறம் அடுத்த வேல அந்த மாரி இப்டிதான் போடனும்
ஆமா ஆமாமா
ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்கன்றதுனால அதுெல்லாமே பிராஜக்ட் டைப் இதுதான் வருது இப்போ இந்த வேல வந்து இவளோ நாள் தான் இருக்கும் அப்டின்ற மாரிதா இருக்கு எதுவுமே பர் மனேட்டா எந்த ஒர்க்கும் வேலயும் வரகதில்ல அதே ஆபீஸ் போனோம்னா அவங்களுக்கு நம்ம எம்ப்ளாயி ஆயிடோறம் அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு வேல கொடுத்துதா ஆகனும் அந்த கட்டாயம் வந்துடுது அதனால அவங்ககிட்ட வேல வா ஆமா குடுத்த வேல வரைக்கும் நம்ம பாத்தா நம்ளுக்கு சம்பளம் வரும் அவ்ளவுதான் இது வந்து நம்ம தேடி தேடி கண்டுபிடி இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது
ஹலோ
ஆஹ் கேக்குதுங்களா ஆஹ் எனக்கு கேக்குது ஆஹ் ஆஹ்
அதுக்குதான் நம்மளாலா வேலைக்கு போக முடியாதுன்றதுனால தான் நம்ம வீட்ல இருந்து வேல பாக்குரோம்
ஆமாம்பா ஏதாவது அந்த மாரி கெடைச்சா நல்லா இருக்கும் நான் நறைய பேரை கேட்டிருக்கேன் அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்டின்டு ஆனா குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை ஸ்கில்ஸ் இருந்தாலுமே சரி அவுங்களுக்கு அது தேவையில்ல ஒழுங்கான ஒரு சர்ட்டிஃபிகேட் தேவ அப்படின்றாங்க
எக்ஸ்பீரியன்ஸ பாத்து தான்வேறவேற கம்பெனியா பாத்து நம்ம வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும்
ஆமா ஆமமா ஆமா
பசங்க எப்டிமா கேரியர் எடுத்து போயறாங்களா ஆஹ் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ஆஹ் அதான் உங்களுக்கு காலையிலே வேலை முடிஞ்சிரும் அந்த மாரி இருந்தா பசங்க ஸ்கூல் போகும்போதெல்லாம் அப்படிதாம்மா ஆனா அவுங்க இப்போ நாங்க வந்து இருக்றது நாலு பேர் லேட்டா சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும் ஆனால் இப்போது இந்த வேலை இருக்கிறதுனால இது சரி காலையிலயே வேலையை முடிச்சிடலாம் அப்டின்னு முடிச்சிட்டுருக்கோம் இல்லன்னா எந்த வேலையும் இல்லைன்னா கொத் சோம்பேறி ஆட்டம் இருப்போமா எல்லாரும்
ஆமா ஒரு ஈடுபாடு எதுலையுமே இல்லன்னா நம்ம பாட்டுக்கு வெரும் டிவிய பாத்துக்கிட்டு மத்தவுங்க கூட மத்தவங்க வீட்டுக்கு கதைய பேசுனா அதே அது தப்பு தான அதுக்கு நம்ம பாட்டுக்குனு நம்ம வேலை உண்டு நம்ம போங்கன்னு இருந்திர்லாம்
ஆமாமஆமா ஆமா சரிங்கம்மா உங்களோட பேசுனதே ரொம்ப சந்தோஷமா மீண்டும் கலந்து பேசுவோம்
சரிங்க ஆஹ்